அதாரு நான் நன்றாக இருக் கிரென்
சரிங்க தோழர இப்ப உம் நா நல்ல இருக்கா தோழர இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆ இப்ப நம்ம சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு ஒரு ஸ்கூல் போகறதாகட்டும் இல்லன்னா வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு சைன் வாங்கறதாகட்டும் இல்ல வந்து நம்ம கூலு வெியில வந்துது வித்துட்டுக்க தின் பண்ட மா கட்டும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிடுறது அத பத்தி ஏதாவது பகிர முடியுமா
ஆ கண்டிப்பாக நா வந்து பள்ளி பருவத்தில் படித்திருக்கும்பழுது நா ஒரு ஒன்பது வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படித்திருக்கும் பொழுது நான் ஒரு ஒரு எப்படி சொல்றென்றால் ஒரு சப்ஜெக்ட்டில் பெபயில் ஆகி விட்டேன் அது வந்து வீட்டில் சொன்னால் வீட்டில் திட்டுவார்கள் என்று தெரிந்து நான் தெரிந்த என் என் நண்பரின் நண்பரோட அண்ணனை கூட்டிக்கொண்டு பேரண்டட்ஸ் மீட்டிங்க்குக்கு போனேன் எங்கள் வீட்டில் யாரிட சொல்லாமல் ஓகேங்களா அப்போ கூட்டிட்டு போகும்போது வந்து நா என்னன்னு சொன்னேன்னா இவவர் தா எங்க சொந்த அண்ணன் அப்படின்னு சொ ன்ன அவங்க வந்து மேம் மேமுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும்ன்றதுனால நா மம் கிட்ட கூட்டு போவாம அதாவது எங்க கிளாஸ் இன்சார்ஜ் கிட்ட கூட்டு போாம வேற ஒருத்தர்க கிட்ட கூட்டு போனே அவரு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்த்து என் என் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அது இல்லாமல் நிறைய கம்பிளாயிண்ட்ஸ் சா சொன்னாங்க அதெல்லா பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி அழகா வர் மாதிரி இருந்தது அவர் என்ன்ன நினைத்தாருன்னு தெரியல அவரு அவர் அண்ணாவா ஆக்ட் பண்றத விட உண்மையாலே ஆக்ட் பண்ணி என்னை அடிக்கவே செஞ்சுட்டாரு அந்த இடத்துல உண்மையாவே ரொம்ப சிரிப்பா இருந்தது பாக்குறவங்கல்லாம் பயந்துட்டங்க சொல்ல போனா அந்த மாரி என்ன ஒரு அடி அடிச்ச்டாரு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சொல்ல போனா அப்புறமா வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா தம்பி இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டனாங்க நா பண்ணாதனல்லா சொல்லிருந்தாங்க அந்த ஆசிரியர் என் மேல் இருந்த கோவம் நா பண்ணாததெல்லா சொல்லி இந்த மாதி தப்பாக என்ன சொன்னார்கள் ஆனால் அது கடைசியில் வீடு வாரியம் தெரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நினைத்தா நா இந்த பள்ளி அதாவது நைன்து முடிக்கிறதுக்குள்ளேயே எங்க வீட்டுல தெரிந்து விட்டது தெரிந்து விட்டவுடன் வீட்டிலயும் சரியாக அடி விழுந்து ரொம்ப மானபங்கம ஆகி விட்டது எனக்கு அந்த மாரி ஒரு சிரிப்பு உப்பான நிகழ்ச்சி எனக்கு இருந்தது நீங்கள் ஏதாவது பள்ளி பருவம் இருந்தாலும் சொல்லலாம்
கண்டிப்பா தோழரே நீங்க சொல்றது வந்து எனக்கு பாக்கும்போது ஒரு திரைப்படத்துல இப்படிதான் ஒரு காட்சி வந்து வரும் ஆஹ் அது சூரியா வந்து நடிச்சிருப்பாரு அந்த இதுல அந்த அண்ணன் கேரக்டர்ல அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது
அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் நடந்தது ஆனா அவர் வந்து உண்மை உண்மையாவே அடித்தாரு அந்த படத்தை பார்த்து வந்து அடித்தாரா என்ன கதை இத்தானான்னு எனக்கு தெரியவில்லை ஆஹ உண்மையாவே அடித்தார் அவரு
சேரி சேரி வத்தல்ல ஆஹ் நான் வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து இப்ப ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு வந்து படிக்கும் போது அந்த மாதிரி சேட்டை பண்ணது எல்லாமே உண்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு அப்படிங்கும் போது நான் வந்துட்டு என்னான்னு தெரல பதினொன்னாம் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாலாவது ரேங்க் எடுத்து இருந்த ஆள் பன்ணென்டாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நா நிறைய எனக்கு குறும்பு என் ஃபிரண்டஸோட சேர்ந்து இது பண்றது அதுக்கு ந ஊர் சுத்துறக்கு அந்த மாதிரிலாம் போகமாட்டேன் ஃபிரெண்ட்ஸ கலாய்ச்சிட்டு இருக்கறது ஓபி அடிக்கிறது அந்த பழக்கம் வந்து கரெக்ட் எனக்கு ஒரு பன்னெண்டாம் வகுப்பு வந்து படிக்கும் போது வந்துச்சு அதை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துபத்தொன்பது அந்தமாதிரி காலகட்டங்கள்ல அப்புறம் வந்துட்டு பதினெட்டு பத்து பத்தொன்பது காலகட்டத்தில அப்புறம் வந்துட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா படிப்பிலையும் நான் வந்து ரொம்ப இதாயிட்டேன் அதே மாதிரி டுவெல்த்து மார்க்குமே வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து பார்டர் மார்க்ல தான் வந்தது பப்ளிக் எக்ஸாம்ல அது மட்டும் இல்லாம அறுநூறு மார்க் கிக்கு வந்து தேர்வு அப்படின்னு கொண்டு வந்ததுல நாங்க தான் மொத்தைத் முதல் பேட்சு எழுதுனது அப்புறம் சேரி என்னடா இப்படி ஆயிருக்கு சே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் பருவம் சொல்லவே வேண்டாம் காலேஜு பருவம் வந்து செரியான இப்போ ஒரு அரட்ட அதுலயு வந்து நா வந்து கொரோனா பேச்சு வேற ஒரு முதல் நாங்கு காலேஜ்ஜு படிச்சது வந்து பாத்தீங்கன்னா முதல் மூன்று மாதம் முதலாம் ஆண்டுல மூன்று ஆண்டு மூன்று மாத இறுதி ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று மாத அந்த மாரி சமயத்துலதா வந்துட்டு நாங்க வந்து படி மொத்த ஆறு மாதந்தா எங்களுக்கு வந்து காலேஜு லைஃப்பே ஒரு ஐவி போனது கெடையாது ஒரு பிக்னிக் போனது கெடையாது து புள்ளைங்களோட சேந்து சினிமாவுக்கு அது இதுக்குன்னே எங்கியுமே போனது கெடயாது இந்த மாரி இருக்கிற சூழ்நெலையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த மூன்று மாதத் காலேஜுமே வந்துட்டு நல்லா கழிச்சோ அ இப்ப எப்டின்னா நானு இன்னொரு பொண்ணுருக்கு நா வந்து சகஜமா பேசுவே அ ஏன்னா எங்க இது உள்ள வந்து எப்டி இருப்பாங்க நா படிச்சது ஒரு மகளிர் கல்லூரி தா அந்த மாரி சமயத்துல எங்க கிளாஸ்ல இருக்குற எல்லா பொண்ணுங்களுமே வந்து ஒவ்வொரு கேங் இருப்பாங்க ஒரு பத்து பேரு அஞ்சு பேரு அந்த மாரி கேங் இருப்பாங்க அந்த கேங்குள்ள தா அவுங்க வந்து ஃபுட் ஷேர் பண்ணி க்கிறது அவுங்களுக்குள்ள பேசிக்கிறது அந்த மாரி நடக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நா வந்து எல்லாத்து கூடயு சகஜமா பா பழகுவே நா அந்த மாறி இருக்கும்போது ஒவ்வொரு இதுலயுமே வந்துட்டு கேமரா வந்திருக்கு எங்க கிளாஸ் பக்கத்திலேயே டிபார்ட்மெண்ட் இருக்கும் பி பி ஏ ஓட டிப் அப்பார்ட்மெண்ட்டு இருந்தாலு வந்துட்டு நாங்க ஓடிபுடிச் சொல்லாறது சப் அப்ப வந்து பாத்திங்கன்னா என்னோட கிளாஸ் ரூம்ல இருக்கு நா வெறுங்கால்ல இங்கிருந்து ஓடிபுடிச் வெளாண்ருப் இங்கந்து காண்டீன் ஓடுவே அந்த மாதிரி இதெல்லாமே இருக் இருந்தது அதே மாரி அந்த கடைசி அ மூன்றாம் ஆண்டு முதல் ஆண்டு கூட கொஞ்ச இதா இருந்தோ கடைசி மூன்றாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல மூன்று மாத இருந்தா கடைசி மூன்று மாதந்தா காலேஜ்ஜு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிகல்ஷு அந்த மாரி நடக்கு போது எங்களோட அறையில வந்துட்டு மேம் யாருமே வரமாட்டாங்க டியூட்டர் யாரு பெருசா வரமாட்டாங்க ஏன்னா மூன்றாம் ஆண்டுங்கும் போது மேக்சிமம் எங்களை ஃப்ரீயா விட்டருவாங்க இப்ப கடைசி ஆண்டு அப்டின்னு சொல்லிட்டு அது வருஷா வருஷ எல்லா இதுலயு அப்படிதா நடக் ஆ நம்ம சேரின் சொல்லிட்டு நா வந்து என்ன பண்ணுவே அப்டின்னா எப்பவுமே வந்துட்டு அ பள்ளிக்கு சரி கல்லூரி சரி லேட்டா போகக்கூடிய ஒரு ஆள் அப்போ வந்து கரெக்ட்டா ஒம்போது மணிக்கு வந்துட்டு கிளோஸ் பண்ணவாங்க ப்ரேயர் எல்லாமே முடிச்ட்டு கிளோஸ் பன்னிருவாங்க ஒம்போதரைக்கு நம்ம வந்தோ இல்ல ஒம்போதே கால்க்கு வந்து வந் ன்னா அப்டினா கீழ வந்து ஒரு புள்ள நிக்கு அது வந்து ஐ டி கார்டு புடிங்கி வச்சிரு தெரியுங்களா சோ ஒம்போதே கால்க்கு வந்தாதான ஐ டி கார்டு புடுங்குறாங்கன் சொல்ட்டு நா ஒம்போதரைக்கு போறது பத்து மணிக்கு போறது அந்த மாரி காலேஜ் போவே சோ அந்த மாரி வந்து போம்போது ஐ டி கார்டு புங்கி வைக்க மாட்டங்க சோ அப்ப இன்கேஸ் ஐ டி கார்டு புடிங்கி வச்சாங்க என்ன அப்பாலாஜிஸ் லெட்டர் மாரி டிபார்ட்மென்ட்ல எழுதி குடுத்தா அஞ்சு ரூவா பைன் கட்டணு அந்த மாரி ஒரு கான்செப்ட் வந்துருந்தது அப்போ வந்து நம்ப அதுக்கல்லா பிளாக் மார்க் ஆயிரும் அப்டின்னு சொல்லிட்டு ஒம்போதர மணிக்கு போவே பத்து மணிக்கு போவே அந்த மாரி போம்போது யாரு இருக்க மாட்டாங்க அந்த புள்ளைகளு கிளாஸ்க்கு போய்ரு ஹாயா உள்ள போ போயிடுவே அப்ப வந்து என்னோட ஃரெண்ட் தா வந்து அட்டன்ஸ்க் லீட்ரு இருப்பாங்க இல்லையா ஒரு கிளாஸ்ல அந்த மாதிரி அட்டண்டன்ஸ் லீட்ரு இருந்தது வந்து எங்க செட்டு புள்ளைங்க நாங்க ஒரு அஞ்சு பேரு இருப்போ அதுல வந்து என்னோட ஃப்ரெண்டு நா முன்னாடியே கெளம்போது போன் பண்ணி சொல்லிருவே இன்னு கொஞ்ச வர லேட்டாகு அட்டண்டன்ஸ் ஹோல்டு பண்ணி வை அப்டின்றுவே கரெக்டா மேம் வந்துட்டு ஆ என்னோட பேர் வந்து படிக்கு போது சொல்லிருவா இந்த மாதிரி மேம் அவ வந்துட்ருக்கா மேம் லேட்டா வந்துட்ருக்கா கொஞ்ச ட்ராபிக்கா மேம் அப்பின்னு சொல்லி சொல் சரினு எனக்காக ஹோல்டு பண்ணி வப்பாங்க கரெக்டா பத்து மணிக்கும் போது நானும் போயிருவேன் அந்த ஃபர்ஸ்ட்டு இது முடியறக்குள்ளையே ஒரு ஒரு கிளாஸ் த்து வந்து பாத்தீங்கன்னா முக்கா மண்நேரோ இருக்கோ எங்களுக்கு ஆஃப் டே தா காலேஜ் ஆ காலைல ஒம்போது மணிலருந்து ரெண்டு மணி வரைக்கும் தா காலேஜே ஆ நாங்க ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு இன்னோரு ஷிஃப்ட்டு இருக்காங்க அப்பறோ சேரின் சொல்லிட்டு நாங்க இது பண்ணிருவோ அப்புறோ போனோன்னே அட்னன்ஸ் போட்டு மேமையும் வந்து கொஞ்ச நாள் போக போக புதுசா வர மேம் மே கரெக்ட் பண்ணி வெச்சிக்குட்டோ அந்த மேமுங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்துருக்கனால அந்த மேம்மு கரெக் ரெண்டு மேம் வந்தாங்க ரெண்டு மேமையு கரெக்ட் பண்ணி வெச்சிக்குட்டோ அப்போ ரெண்டு மேம் கிட்ட மேம் லேட்டா ஆயிடுச்சு மேம் அப்புடின்னு சொல்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடத்துல போவே இரும்பிட்டு போவே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சோட்டர் போட் போவே அந்த மாரி நறையா அழும்போது வந்து பா இந்த கதல்லா உண்டு அதுக்கப்புறோ நானு பெருசா லீவ் போட மாட்டே ஏன்னா கேங்கு சுத்தி இருக்கிறதுனால அதுக்கப்புறோ அப்புடி வந்து என்னோட காலேஜ் சமயம் போச்சு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போ போனே ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு ஒரு மாசோ ஒரு மாசோ தா வந்து நா ஃப்ரீயா இருந்தே அதுக்கப்புறோ வேலக்கி போனே அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா எம் பி ஏ வந்து போட்டாச்சி கரஸ்ல அ கரஸ்பான்டன்ஸ் அப்புடியே போட்டாச்சு எம் பி ஏ, எம் பி ஏல வந்து பாத்தீங்கன்னா என்ன அட்டனன்ஸ் லீடர்ன்னு செல்லிருந்த பாத்தீங்களா அந்த பொண்ணு மூலியமா நா போனது சோ நானு அந்த பொண்ணு வந்து வந்தாச்சு ஒரே எடத்துல எம் பி ஏ போட்டாச்சு அதுக்கப்புறோ சேரின் சொல்லிட் டா அங்கயு போயு ரே வெளாட்டுதா என்னதா இருந்தாலு அங்க அட்டனஸ் சுலா கிடையாது எக்ஸாமுக் வந்து வர சொல்லுவாங்க இல்லையா எக்ஸாமுக் வர சொல்லும் போது ஹால் ஒரு ஹால் வந்து அலோக்கேட் பண்ணிருவாங்க அப்போ வந்து அங்க இருப்பினும் ஒரு ரெண்டு மூணு பேத்தன வந்து யாருன் தெரியாது அவங்கலல்லா ஃப்ரெண்டு புடுச்சு வெச்சுட்டேன் நானு தேவைப்படும் அப்புடின்னு ஃப்ரெண்டு புடிச்சு வெச்சிட்டா எக்ஸாமுக் ப்போ வந்து ஆட் பண்ணு போது ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஹால்ல இருப்பாங்க நா என்ன பண்ணுவேன்னா நேரத்துல போயிவே அவங்கள்ளா வந்து நேரத்துல உக்கந்து படிச்சிட்ருப்பாங்க அவங்கள படிக்க விடாம டார்ச்சர் பண்றது இதுதா வந்து ரெண்டு ஆண்டா நடந்தது எம் பி ஏக்கு இதுக்கப்புறோ அவங்கள படிக்க விடாம டார்ச்சர் பண்றது நா வந்துட்டேனாலே அவங்க பயப்புடுவாங்க ஐய்யயோ வந்துட்டாலே படிக்க விட மாட்டா அப்புடின்னு சொல்ட்டு அ அப்புறோ இந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு நடந்துகுட்ருப்ப அந்த மாரி ஒரு இது அப்போல்லா ஆண் நண்பர்கள் எனக்கு இல்ல பெண் நண்பர்கள் மட்டும் தா வெச்சிப்பே ஆனா எல்லாருமே எம் பி ஏ பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது அதுக்கப்புறம் கடைசில நாங்க இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கு முடிய போது அப்டிங்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஆண் நண்பர் வந்து கெடைச்சாரு இப்ப வந்து அவரு பெருசா எங்க கூட டச்ல இல்ல ஆனா வந்துட்டு ஒரே ஒரு ஆண் நண்பர் வந்து கெடைச்சாரு அவரு பிசினஸ் பண்ணிட்ருக்காரு எங்க ஊர் தா பிசனஸ் பண்ணிட்ருக்கே அப்புடின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு அவர ஸ் சேரின் அவர தா கடைசியா நாங்க ஃப்ரெண்டு புடிச்சோ அதுகப்புறோ யாரயுமே ஃப்ரெண்டு புடிக்கல அவங்க மூலியமா ஒரு நாலு பசங்க வந்து ஃப்ரெண்டானாங்க அவங்களு என்னானங்கன்னு தெர்ல இவரும் வந்து நா திருமணத்துக்காக அழைப்பிடுதல் வந்து விட்ருந்தேன் ஏனா நா எம் பி ஏ முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாசோ கழிச்சு எனக்கு வந்து வரன் வந்துது அப்புறோ சேரி அப்புறோ ஜூன் ஜூலை ல முடிஞ்சோ அப்டின்னா டி சம்பர்ல வந்து வரன் வந்தது அப்போ இன்விடேஷன் வந்து நா அனுப்புன நா கூப்ட்டே அந்த அண்ணா எப்பவுமே ஃபோன எடுக்க மாட்டாரு இன்விடேஷன் அனுப்புனா அப்புறோ அந்த அண்ணா தா கேவனிக்குல அப்புறோ சேரின் அவர் கிட்ட இப்ப சுத்தமா வந்து கான்டேக்டே இல்ல அந்த மாதிரி ஒரு ரொம்ப சேட்ட பண்ற ஆளு நானு இருந்தாலும் வந்துட்டு நா ஆ எம் பி ஏ ஆகட்டும் பி பி ஏ ஆகட்டும் ரெண்டு டிகிரிலியுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நானு சோ அது வந்து ஒரு நல்ல இதுன்னே சொல்லா அப்புடி ஒரு சேட்ட பண்ணிட்டு சுத்திட்ருக்குற ஆள் நானு இப்போ திருமணத்துக்கு பின்பும் வந்து நா அப்புடிதா இருக்கே ஆனால் என்ன பண்றது கணவர் வந்து கொஞ்சம் மெச்சுரிட்டியா இருக்கத்னால அப்புடியே பேலன்ஸ் ஆயி போயிட்ருக்கு தவறே
அதுதா நீங்க சொல்ற அளவுக்கு நான் பள்ளி பருவம்முந்தா பள்ளி ப டுவல்த் தா முடிச்சனே தவற இப்ப கல்லூரி பருவோ இப்ப தா போயி ட்ருக்குது நானு உங்கள மாரி எப்பயுமே லேட் டா தா போவே அதுக் கேத்த மாரி எங்களுக்கு ஃபிரெண்ட்ஸ் இருப் பாங்க நீங்க சொல்ற அளவுக் அட்டனன்ஸ் மேனேஜ் பண்ற அளவுக்கு ப்ரெண்ட்ஸ் இல்லன்னா கூட அவுங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வெப்பாங்க ஏன்னா நம்ம வருவாங்க நம்ம பசங்க நாங்க ஒரு கேங்கா தா போவோ தூரமா இருக்கு எங்க காலேஜ் எங்க கல்லூரி என்றுனால் நாங்க ஒரு கேங்கா போவோ போறதுக் கொஞ்சோ லேட் ஆவு அதனால எங்களுக்கு ஹச் ஓ டி எல்லா அவ்ளோ பெருசா ஒன்னு பாக்க மாட்டாங்க அவுங்கள பாத்தா நாங்க தப் ச்சி ஓடிருவோ போனோ அந்த மாரி அந்த மாரி தோழரே அந்த மாரி ஒரு சம்பவோ தா நடந்திருக் பெருசா ஒண்ணும் நடக்கல இப்பதா போயிட்டுருக்கு
ஓகே ஓகே பரவால்ல பரவால்ல நெறையா சரி பசங்கள் வந்து நீங்க இப்பயே புரி்ஞ்சா தா வருங்காலத்துல சொல்ற கொஞ்சோ நல்லா இருக்கும் அதனால நீங்க இப் இப்பவே வந்து நா என்னடா தப்பான ஒரு இது வந்து குடுக்குறேனேன்னு நினைக்க வேண்டா நெறய மெமரிஸ் வந்து இப்ப நீங்க சேத்து வச்சிட்டீங்க அப்டின்னா பியூச்சர்ல வந்து அந்த ஒரு ஜாலி மூடாவே போகும் கூட நீங்க சொல்லும் போது உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வந்து ஞாபக வரு ஆமா இதே நம்ம போனமா படிச்சமா வந்தமா அப்டின்னு இருந்தோம்னா ஒண்ணுமே
ஒண்ணுமே இருக்காது ஆமா நானு உங்கள மாரி அரட்டை அடிக்கிற கேசுதா எப்ப பார்த்தாலு சுத்தறது திரியிறது காலேஜ் தொடர்ந்து ஒரு ஆறு மாச ஆனாலு ஆறு மாசத்துல வந்து ஒரு மூணு மாசந்தா காலேஜ் போயிருப்பேன் வச்சி மூணு மாசமு ஒன்னு லேட் ஆயிடு இல்லேன்னா பிரெண்ட்ஸ் கூட சுத்த வேண்டிதா இருக்கு வெளில போக வேண்டிதா இருக்கு அட்டென்டென்சு கம்மியாச்சி அது இல்லாம என்னோட ப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லயே நெறைய பேர் அட்டன்ஸ் கம்மிஆயி ரீட்டேனாயி அவங்க திருப் திரும்பி காஸ் கட்டி இப்போ செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற அளவுக்கு வந்டாங்க அதெல்லாம் ஒரு ஃபன்னா இருக்கும் சில கூட வந்து எப்பிடினா நீ படிச்சுட்டு வருவியா இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வர மாட்டியா இல்ல எல்லாருமே படிக்க வேணா பாத்துக்கலாம் அப்டின்ற மாரி போவோம் அந்த மாரி தோழரே அந்த மாரி இனிமையான ந நண்பர்களோட இருந்தது நல்லா இருக்கும் தோழர்
கண்டிப்பா தோழர் சேரி குடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசலாம் நன்றி தோழர் நன்றி ஆங்